இடி வணக்கம்
கம் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது தொழா நல்லா இருக்கீங்களா.
கா நீங்க எப்டி இருக்கீங்க அப்புடிங்களா அய்யா இப்போ ஓகேவா
ஆஹ் இப்போ ச ஆஹ ஓகே
சொல்லுங்க ஆஹ என்னன்னு தெரியல டவறு நல்லதா இருக்கு ஓகே வைப்போ
சரி பரவல விடுங்க ஆஹ் ஐயயோ எனக்கே கேக்கு சரி விடுங்க இப்ப வந்துட்டு ஈம் நம்ம நேச்சுரல் அதாவது இயற்கை இருக்கு இல்லையா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. இயற்கையா நமக்கு கிடைக்கிற பொருள வந்துட்டு ட்டு நம்ம எப்பவுமே பயன்படுத்த மாட்றோம் இல்லையா
இயற்கைனா நம்ம நம்ம பாக்குறது எல்லாமே இயற்கையைதான் நம்ம யூஸ் நம்ம உபயோகப்படுத்த தாண்டியும் மத்த எல்லாமே இயற்கையைதான் நீங்க எதை குறிப்பிட்டு சொல்றீங்க உன்கிட்ட சொன்னேன் இப்போ கேக்லா என்ன சொன்னீங்க.
பழங்கள் பழங்கள் இருக்கா
ஆமாமா ஹலோ ஹலோ ஹலோ